ஹலோ ப்ரோ ஆ சொல்லுங்க ப்ரோ
ஹலோ கேக்குதுங்ளா
ஆ சொல்லுங்க ப்ரோ ஆ கேக்குற ஆ நல்லா கேக்குது ப்ரோ
ஆ ஆ கேக்குது அதா இப்டி வந்து காலேஜ் முடிச்ட்டு
ஆ சொல்லுங்
ஆ இது ஃப அது ரொம்ப கஷ்டொ
ம் ம்
ம்
இருந்து என்னா பண்றதுனே தெர்ல ப்ரோ ஃபுல்லா ஏ ஐ வந்து ஆக்குபை ஆயிருச்சு
அது இல்லாம கொஞ்ச நாள்ல இருக்கிறாங்களா நம்ம ரொபோல்லா
ம் ஆமா ஆமா இப்ப வேற புது புதுசா வேற கம்பெனில வேற வருது ஆ
வெளிநாட்டுலேலா கொண்டு வந்ட்டாங்கறாங்க நம்பதுலதா இன்னு வர்ல அதுவு வந்துனா சுத்தோ அ ஆட்டோமேட்டிக் வந்துருக்கா ஆ அதப்பாக்கறத்துக்கு மனசு வேணுல
ம்
ரொம்ப கஷ்டோ
கரெக்ட்டுதா கரெக்ட்டுதா ப்ரோ எனக்கு வந்து ஃபேஷன் டிசைனிங் பண்ணன் ஆச ப்ரோ எனக்கு அந்த சைட்லல்லா எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகோ வரையறது அந்த பக்கொல்லா
ஆ கம்முனு அதுலயே ச இது ப இது பண்ண முடியாது படிக்க முடியாது ஃபேஷன் டிஷை
பரவால்ல இன்ஜினியரிங்கே படி அப்டின்றாங்க நம்ம எதுவு சொல்றதுக்கில்லல வீட்ல சொல்றதா
ஆமா அ
அதுக்கப் ப்றோ நம்ப அத எத்துனு நா பச்சு நா சொல்லத பச்சுருந்தா வேல கெடச்சிருந்துக்கு அப்டின் சொல்லுவாங்க வேல கெடைக்கலனா சப்போஸ்
ரொம்ப கஷ்டொ அதுதா அப்பயே எனக்கும் போச்சுனா இதிதான் படிக்கலான்னு பார்த்தே இதுதான் விவசாயி தா படிக்கலான்டுருக்கே
ஆ ஆ
மலை என்னடானா கடைசியா இல்ல இதுக்கே படி அப்டின்னுட்டாங்க படிங்கோப்பு என்ன பன்றதுன்னு தெரியாம செரி செரி அவங்க சொல்றாங்க நம்மளா படிச்சு கடைசியா எதா ஆயிடுச்சுன்னா என்னா பண்ணறது அப்படின்ட்டு
ஆ தங்கொ
படிச்சே சி வேல இல்ல தமிழ்நாட்டில் படிச்சவங்க வேல
அப்றோ நீ என் நம்ம பேர் என்ன வேல செய்சாலோ வேல கெடைக்கலனா நா சொன்னது நீ கேட்டியா அதனால தா இப்டி உக்காந்துருக்கனு சொல்லுவாங்க
ஆமா அதே சொல்லுவாங்க
உம்
என் பண்றது எல்லா அப்டிதா ஏத வேலை கெடச்சுன்னா ஓட்லானு நிலமே ஆச்சு பீஸ் அவ்வளோ பீஸ் கட்டி படிச்சு
ஆமா ஆமா ப்ரோ
அது ரொம்ப கஷ்டோ
அவ்வளோ பீஸ் கட்டி படிக்க வச்சது வேஸ்ட் தா அப்பின்வாங்க
ஆமா
அத அவங்க புரிஞ்சுணு ஏ ஐ நானு எவ்ளோ சொன்னே இன்ஜினியரிங் பதி படிசவங்க ஐ டில வேல செய்றாங்களோ அஞ்சாயிரோ பேர் வெழிய வராங்னுங்க வருஷத்துக்கு
ஆமா
எல்லா ஏ ஐ வந்துச்சுன்னு சொல்றே அப்பவு கேக்கல பாக்கலா என்னா தா பண்றாங்
உம் பாக்களா
ஆமா உம் உம்
ஆ கெடைச்சா ரைட்டு வேல இல்லன்னா தா ரொம்ப கஷ்டோ என்ன வேல என்ன பண்றது எது பண்றது தெரியாம
உம்
கஷ்டப்பட்டு இருக்கெ
உம்
அஅஅ
கரெக்ட்டுங்க கரெக்ட்டுங்க சொம்
ஆம்
அப்றோ ப்ரோ வீட்டு எல்லா என்ன பண்றாங்க
உம் எல்லா வீட்டுல எல்லா அப்பா இது பண்ணிட்டு இருக்காரு என்னது விவசாயோ பண்டறாரு அம்மா வீட்டுலதா இருக்காங்க
உம் ஒகே ஒகே ப்ரோ ஏங்கனா வீட்டுல இருந்து எங்க அம்மா டீச்சரா இருக்காங்க ப்ரோ
ஓகே ஓகே ஆ பரவாயில்ல அம்மாவுக்கு நீங்க அப்ப டீச்சருக்கே டிரை பண்ணலாம்ப்புல
இல்ல ப்ரோ நம்பளுக்கு அதெல்லா செட் ஆகாது
ஆ
எனக்கு எங்கன்னா அப்டியே ஃபாரின்ல போய் செட்டில் ஆகனுந்தா ப்ரோ ஆச
ஆம்மா யார் நாங்களா நமக்கெல்லா செட் ஆவாது என்னைய சொல்றீங்களா
இல்ல என்ன என்ன சொல்றே எனக்கெல்லா ஃபாரின்ல போய் செட்டுல் ஆகனு தா ஆச யூ எஸ் ஓ இல்ல சிங்கப்பூரோ இங்க சமாளிக்கிறதுக்கு அதுக்கு அங்கேயாச்சு போய் சமாளிக்கலா இல்ல அத சொல்ல வரே
அப்படி கெடையாது இங்க பத்து ரூபா சம்பாதிச்சாலு ஓகேதா அங்க ஒரு லட்சரூபா சம்பாதிப்பு உண்டானா செலவு வரோ எல்லா இங்க தா வரு
அது கரெக்ட் தா கரெக்ட் தா
எயா ஃப்ரெண்டு அங்க தா இருக்கா வெளிநாட்ல யூ கே இருக்கா
ம்
ஆ இது மாசோ ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபா வாங்குறா
ம்
ஆனா அங்க ரூம் ரென்ட்டு அறுவதுனாயிர ரூவா எழுவதுனாயிர ரூவா
ம்
அப்பறோ சாப்பாடு செலவெல்லா போக பத்து ரூவா பாஞ்சு ரூவா தான்ட நிக்குதுங்கற
ம்
ம் அவே மூணு வருஷம் கஷ்டப்பட்டானாவே எப்படி பாத்தாலு ஒரு இப்ப என்ன பாஞ்சு லட்சோ இருவது லட்சோ தா கொண்டு வர முடியு மூணு வருஷ்
இருந்தாலு நம்ம பையே இது ஃபாரின்ல இருக்கா வெளிநாட்டுல இருக்கறான்னு சொல்லிக்கலாம்ல
அப்டி வேணா சொல்லிக்கலாம் மிச்சபடி ஒன்னுமே இல்ல நா இப்ப வந்து வேல
நெறைய கத்துக்கலாம் ப்ரோ அங்கல்லா போனா புது புதுசா கத்துக்கலா
கஷ்டப்படுவோ ம் ரொம்ப கஷ்டப்படுவோ
ஆமா ஆமா ப்ரோ
ம்
அப்பறம் ப்ரோ நைட் என்ன ஸ்பெஷல்
தோசை
எங்க வீட்டிலேயு அதேதா தோச‌ செய்லாந்தா சொல்லிட்டிரு
எல்லா துணியிலு ஆகுமா டெய்லியு தோச சாப்டா தா இல்லன்னு கம்முனு பட்டினியா படுத்து தூங்குன்வுட்ருவாங்க
ஆமா ஆமா
ஐயோ
எங்க வீட்ல அப்டி இல்ல இப்ப நானா எதனா மேகி இகி எதனா செஞ்சி சாப்ருவே நானு
ஆ ஆ பரவால்ல இங்கெல்லா நா போய் கடைல சப்புட்டு வந்துறுவே
ம் ம்
இங்குட்டு சென்னையில ஃப்ரெண்ட் ரூம்ல இருக்கனால கொஞ்சோ ஓகே தெரில
ம் ம் ம்
கடையிலே சாப்புட்றனால வீட்டுக்கு போனா மறுபடியு தோச
ம் ஆமா ம் எங்கருந்தாலு நம்மதா தோச இதெல்லா உட முடியாது ப்ரோ
ஏன்னா புரோட்டா சாபுட்டு சாபுட்டு சலுச்சி போச்சி
ம் ம்
டெய்லியும் புரோட்டா சாப்டா
அது ரொம்ப இது கெடுதல் வேற மைதா
ஆமா ஆமா மைதா கெடுதல் அதுவுயில்லாத அது என்னானு தெர்ல புடிக்க மாட்டேங்குது
அது நம்ம சாப்டுனே இருக்கனால புடிக்கல
ஆமா காலைல சப்பாத்தி சாப்டு மதியானோ சாப்பாடு சாப்டே அவ்ளதா முடிச்சுகிறது அப்புறோ நைட் எப்பயு போல தோச
ம் ம் ம்
ம் ம் அப்பறோ ப்ரோ வேற
ம் உங்க காலேஜ் லைஃபல்லா எப்பிடி போச்சு ஜாலியா போச்சா இல்ல வெறுப்பா போச்சா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ல எப்பிடி இருந்துச்சுன்னு சொல்லுங்க ப்ரோ
இங்கெல்லா ரேக்கிங் இதெல்லாருக்கு ரேக்கிங்லா இருக்குது
ஓ பண்ணாங்களா ஃபர்ஸ்ட் டேவே
ஆமா இங்க ஃபர்ஸ்ட்டேவா அத சேந்தர்லருந்து ஃபர்ஸ்ட் இயரு புல்லாவே அவனுங்க பேசதா கேட்டுக்கிட்டு இருந்த அப்றோ செகண்டியர்லருந்து எனக்கு
டியர்ல தேர்ட்டியர்ல நீங்க யாரன்னா பண்ணீங்களா
நா செகண்டியர்லயே ஆரம்பச்சாச்சு
ம் ம்
செகண்டியர்லருந்து தேடியர் பையன்வோல பிடிச்சு அடிச்சு
ம்
அப்புறோ அப்படியே பழக்க மாயிட்டோ
ஓகே ஓகே ப்ரோ
இங்க ரேங்கிங்லா ஃபுல்லாகருக்கு எங்க காலேஜிலேலா
ம்
ம் பரவால்ல ஓகே அதுவு போயிருச்ச மூணு வருஷோ போயிச்சு
ம் ம் புரிது புரிது
ஆமா
நாளா கடைசி ஆறு மாசோ எங்க ஸ்கூல்லெல்லா நாளா ஸ்கூலுக்கே போல நா நேஷனல் னல் கேம் அட்டன் பண்றதுக் கோஷ்ரூ நாங்க நேஷனல் ஹதராபத் போயிட்டே நா
ஓ ஆ
ஹைதராபாத்ல பெய் மேட்ச் விளையாட்ன்ந்தோ நேஷனல் தேர்டு நாங்க
என்ன மேச்சு
பேஸ்கெட்பால் பேஸ்கெட்பால்ல நா நேஷ்னல் தேர்ட்டு ம் எங்க எங்க ஊர்ல என்ன மட்டு செலெக்ட் பண்ணாங்க வந்து நா நல்லா வெளையான்டன் சொல்லிட்டு
ஆ பரவால்ல பரவால்ல
அதனால ஸ்கூல் கூட நா அவ்ளோவு போல எல்லாத்துக்குமே
ம் பரவால்லைங்ளே அதுக்கு அட்னன்ஸ் போட்டுருவாங்கள ஆ அப்ப கம்முனு நீங்க அதுலயே போலமே காலேஜ்லா படிச்சு வேஸ்ட்டு கம்முனு ஸ்போர்ட்ஸ்ல போயிட்டு எதாவது கவர்மெண்ட் வேல
ப்ரோ காலேஜில நா போயி அட்டன் பண்ண இப்போ ஸ்போர்ட்ஸ் போட்ட மாரி வெப்பிங்கள நாலு வருஷத்துக்கு ஃப்ரீன்னு சொல்லிட்டு நாலு வருஷோ ஃபீஸ் ஃப்ரீ அது விளையாடி செலக்ட் ஆயிட்டா நா செலக்ட் ஆயிட்டே என்ன பண்ணிட்டுருக்கறாங்க பீட்டி சாருங்கல்லா க வேற ஒருத்தங்க கிட்ட காசு வாங்கி எனக்கு பதில அந் த ஒரு பையன போட்டுக்கிறாங்க நா கஷ்டப்படி வெளையாடி எப்படி இது பண்ணா பாத்தீங்கனா அவங்க காசு வாங்கிட்டு அப்டியே மாத்திட்டாங்க
ஆ
இல்லேன்னா நாலு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு நால்ர லட்சோ கட்ணு அப்போ நாலு வருஷத்துக்கு பதினாறு லட்சோ இல்ல இருபது லட்சோ ஆயிடு நாலு வருஷத்துக்கு இன்ஜினியரிங் படிச்சா அந்த நாலு வருஷத்துக்கு நா ஃப்ரீயாவே முடிச்சிருந்துக்கலா அவங்க ஏமாத்திட்டாங்க
ம்
நா சொ அவனுக என்ன சொல்றாங்க நாந்தா எழுதி குட்தனா வர்லன் சொல்லீட்டு அ என்ன புத்திருக் கா வ யார்னா ஃப்ரீயா கெட்ச்ச காலேஜ யருனா போய்வுடுவாங்களா ஏனா நாங்க எதும் பிரச் பிரச்சன பண்ணியு உள்ள போ முடியாது ஏனா அடுத்த நாலு வர்ஷத்துக்கு நம்பள ஏதனா வெச்சு செய்வானுங்க
ஆ
அதையு பாக்கணு திரும்பி நாலு வர்ஷத்து க்கு அவுங்க மூஞ்சதா முழிக்கணு எதுக் கெட்த்தாலு என்னையே புடிப்பானுங்க
ஆமா
அதனால நாங்க எது பிரச்சனையு பண்ல
அவளா இந்த மாத்ரிலா ஆகாது ம் இந்த மாத்ரிலா ஆகாது போட்ஸ் கோட்டானா நம்ப பீட்டி சார்ல்லா கரெக்டா இருந்தாருன்னா எனக்குலா கெடச்சது நால்லா போகல அதுக்கப்றோ இன்ட்ரெஸ்ட்லாம் போயிடுச்சு நீச்சல்லருந்தே
ம் ம் ம்
அப்றோ அவரு சேத்தி உறேனாரு கம்முனு இதுலே போட அப்டின்னாரு எனக்கு இதெல்லா வேணாம்ங்க செட்டாவாது அப்டின்டு வெளிய வந்துட்டே
ம் ம் நீங்க எந்த ஸ்குவாட்லப்பா இருந்தீங்க
நீச்சல்
நீச்சல்னா
ஸ்விம்மிங்
ஸ்விம்மிங் ஆ ஓகே ஓகே
ஆ இப்ப நானா வெளிய வந்துட்டே
ம் ம் புரியிது புரியிது ப்ரோ
ம் ஆனா அப்பயே சேத்துவிட்றேனாரு இப்ப இது டு வெல்த் வரிக்கு இருந்த பெறகு அ என்னது பன்னடாது வரிக்கு இருந்தே
ம் ம் ம்
இமலா ஒரே இல்ல
செரி செரி ம் ம் ஓகே ஓகே ப்ரோ
சேர் சேரி ஓகே ப்ரோ
ம் செரி தேங்க்ஸ் ப்ரோ பேசுனதுக்கு நன்றி நன்றி ம் நா ஃப்ரீயா இருந்தா அப்றோ கால் பண்றே